லோ
ஹலோ
கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க
நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக் ன்னா
கே நானே உங்களை கூப்பிடணும்ன்னனு நெனைச்சே நீங்களே கூப்பிட்டீங்க
எஸ் சொல்லுங்க
சித்தப்பா பையனுக்கு கல்யாணமா துணி எடுக்கலான்னு நெனைச்சோ அது அதான் எங்க எடுக்கிறது என்ன மாதிரி எடுக்கிறது
அப்படிங்களா
பக்கத்துல எல்லா நல்லா இருக்குமா அப்டின்னு கேக்கலான்னுதா கூப்ட்டேன்
செரி செரிங்க அ ம் ஸ்ரீதேவிப்போங்க அங்க நல்லா இருக்கும்
ஓ செரி செரிங்க
உம் அங்க போனீங்க அப்படின்னா சாரீஸ் எல்லாமே ந நால்லா இருக்கும் சாரீஸ் எடுக்கிறதா இல்ல லெகங்கா அந்த மாதிரி ஏதாவுது
ஆமா சாரிஸ் இதாங்கா
நா சாரீஸசா ஆஹ ஹா ஸ்ரீதேவி போங்க ஏன்னா ஸ்ரீதேவியில தான் ஸாரீஸ் எல்லாம் நல்லருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்ரீதேவியில நல்லா தான் இருக்கும்
செரிங்க
ஸ்ரீதேவியில போய் எடுத்துக்கோங்க
செரி செரிங்க அப்ப போய் அங்கதான் எடுக்கல நாங்க சாரீஸ்சு குட்டீஸ் எத்தன டெரெஸ்சு
க்கு டிரஸ்ங்கும் போது நீங்க வே சென்னை சில்ஸ் போத்திஸ் அந்த மாதிரி பாருங்க
சரி சரிங்க
அங்க நல்லா இருக்கு
க்கு இப்ப லீவுக்கு முன்னாடி இப்ப எடுத்துட்டோம்னா
உம்
அப்பே லிவு போட்டு கூட்டிட்டு போக தேவையில்ல
ஆஹ ஆமா ஆமா ஆமா
நா அதான் யோஸ்ட்டு இருக்கே
ஆ செரிங்க நீங்கள் இந்த இடத்துல போய் பாருங்கள் நல்லாருக்கும் ஹா ட்ரெஸ் எல்லாமே ஏன்னா ம் ஃபங்க்ஷன் சொல்றீங்க கல்யாணம்னு சொல்றீங்க இப்போ டெரெஸ் வந்து நம்ம நல்லா தான் எடுக்கணும் அதனால இந்த ரெண்டு கடையில போய் பாருங்க உங்களுக்கு சாரி வேணா ஸ்ரீதேவிக்போய்கோங்க அங்க நல்லா இருக்கும் நம்ம காசுக்கேதமரியே சாரீஸ் எல்லாமே நல்லா இருக்கும் கலக்சன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு பட்டுசரியா எடுக்குறத இல்ல எம்ரய்டிங் அந்த மாதிரியா
பட்டு சோரீ ஒண்ணு டிசைனர் சரீ ஒண்ணுனு நம்மளுக்கு எடுக்கும் சொண்ணுங்கா இன்னொன்னு சித்தப்பா வீட்ல வந்து குடுக்குறதுக்கெல்லாம் நம்ம ஃபேமிலியல எல்ல எல்லாத்துக்கும் வச்சு குடுக்குறதுக்கெல்லாம் எடுக்குறாங்களாமா
அப்படிங்கள எடுப்பீங்களா
அப்படின்னு கேக்கறாங்க
ஓ ஓ அவங்க வந்து உங்களுக்கு எல்லத்துக்குமே எடுத்து
ஆஹ் சொந்தக்காரங்கன அவங்க எல்லாத்துக்கும் எடுத்து கொடுக்கும் கொடுக்குறாங்க அது இல்லாம நம்மா பங்க்ஷனுக்கு நம்ம ஒண்ணு எடுக்கறோம்
ஓஹோ அவங்க எவ்வளோ பட்ஜெட்டுக்கு அத அவங்க பட்ஜெட் ஆனா அவங்க எடுத்து தர மாதிரி இருந்தா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி எடுத்து தர மாட்டாங்களா உங்களுக்கு புடிச்சதை நீங்க எடுத்துக்கலாம்
ஆஹ் நாங்க போவோம் இப்ப சித்தப்பாவ நாங்க அங்க ரெண்டு பேர் தான் ஆனதுனால அண்ணன் தம்பிங்க அவங்க ரெண்டு பேர் ஆனதுனால நாங்க எடுக்கறிதுக்கு எங்களை கூட்டிட்டு போறாங்க மத்தவங்க எல்லாம் வர்து இல்ல
ஓஓ அப்புனா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி எடுப்பீங்களா இல்ல
இல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இல்ல
ஏங்க ஒரே மாதிரி எடுத்தீங்க இப்ப அதுதானே
இல்ல வயசானவங்களுக்கு ஒரு மாதிரி வயசானவங்க அப்படின்னா அம்மாவுங்க பெரியமாவுங்க அத்தைக இல்லா அவங்க எல்லாத்துக்கும் ஒண்ணு நாங்க இந்த மாதிரி சித்துப்பா பெரியப்பா சித்தப்பா சித்தப்பா பொண்ணுங்க அத்த பசங்க பொண்ணுங்க உங்க அங்க ம மருமகளுங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி
ஆஹ அஹ சரி சரிங்க
சின்ன பாப்பாவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஒரே மாதிரி அந்த மாதிரி பாக்கல அப்படின்ட்டு பண்ணாங்க பசங்களுக்கெல்லாம் ஒரே மாதிரி ஷர்ட்டு
உம்
சி அந்த மாதிரி பார்க்கலாம் அப்படினாங்கா
ஓ சரி சரிங்க சரி சரி
அத மொத்தம் பட்ஜெட் எப்படி இருக்கு பொண்ணு பாக்கலாம் அப்படின்ட்டு
ஆஹ இங்க நல்லாதாங்க இருக்கும் பட்ஜெட்டும் நல்லாதா இருக்கும் கம்மியாவும் இருக்கு ஏன்னா இப்ப நீங்க நிறைய டிரஸ் எடுக்குறீங்க இல்ல ஆனால ஏதாவது தள்ளுபடி பண்ணிட்டு தருவாங்க கேட்டோம் அப்டின்னா அந்த மாதரி ஏதாவது பண்ணி தருவாங்க நீங்க வேணா அங்க போயி் பாருங்க ஆ
காங்களா
இப்போ இப்போ ஸ்கூல்சு இதுக்கு தாங்க ஆஃபர் போட்டிருப்பாங்க இதுக்கெல்லாம் ஆஃபர் போட்டுருக்க மாட்டாங்க முகூர்த்த நாளுங்களா இது முகூர்த்த நாளா இந்த மாசம் எதாவது ஆம் ப்பான்னு நெனைக்கிற ஆமா இந்த மாச எல்லாமே முகூர் த்து நாளா அப்பன்னா கண்டிப்பா வெல ஜாஸ்தியா தாங்க இருக்கும்
ம் ம்
முகூர்த்தயிருந்துட்ட ஏத்திடுவாங்க
ஆமாங்க முகூர்த்தம் இருந்தா கண்டிப்பா துணிக்கடயில வில ஏத்திட்டு தான் இருப்பாங்க
ஆமா ஆமா அவங்க நம்மளுக்கு குடுக்கும் போதெல்லாம் மோதரம் வச்சு குடுத்துட்டாங்க நம்மளோட விஷேஷத்துல இப்ப நம்ம திருப்பி செய் இன்னொன்னா ப்ப இந்த நகையெல்லாம் ரேட் ஏறி போது
ஆமாங்க இந்த இதுல பாத்தீங்களா ஹலோ இன்னைக்கு ரேட்டில பாத்தீங்களா நகைய
இன்னைக்கி ரேட்ட பாக்கலைங்களே
அஜ்ஜோ இன்னைக்கு ரேட்டு அறுபதாயி ரூபாய் என்னமோ வந்திருக்குங்க தங்க ரேட்டு ம் இனிப்ப அதா சொல்லியிருக்காங்களே இனி தங்கத்தை வாங்கவே முடியாது நம்மனால எல்லாம் ரேட்டு இந்த ஒரு வருஷத் தில் தங்கம் வாங்க முடியாதுங்க ஏன்னா ரேட்டு ஏறிகிட்டே இருக்குமாம் எறங்காதாமா ம் ம் அதனால தங்கத்த பாக் அதனால நம்ம தங்கத்தை பத்தியே நம்ம யோசிக்கவும் வேண்டாம் ப்போ வாங்கவும் வேண்டாம் அதுக்கு அது இப்ப தங்க வாங்கறக் பதுலா எங்காவது எடத்த வாங்கி போட்டுறலாமாட்
ஆமா
முன்னாடி எல்லாம் இடத்தையும் வாங்கு இங்கே தங்கத்தையும் வாங்குங்கன்னு சொல்லுவாங்க
ஆமா
இப்போ என்ன பாத்தா தங்கத்த வாங்க வேண்டா நீங்க எடத்த வாக்கோங்க
ஆமா
தங்க இருந்தா நமக்கு அது நமக்கு நல்லது தா ஏனா அத வ
ஏன்னா அந்த நா அந்த நிமிஷமே நம்ளுக்கு காசு கெடச்சிருமே லேண்டுன இப்போ கூட ஒருதர பா பாத்து அத அவங்க வாங்கற காளுங்க வந்து வி வித்து அந்த காசு அவங்க மொத்தமா கொடுகுனோ இல்ல பாதி குடு பாதி இ இன்னொரு நாள் கொடுக்குறேனு சொல்லி பண்ணுவாங்க கொடுத்து பண்ணணுங்க அலையணு இதுன்னா எமர்ஜென்சிக்கு அப்டியே போய் வித்துட்டு போய்கலாமே
ஆஹ் ஆனா அது அது வாங்கணு இல்ல நம்ம அது வாங்கனாலோ இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது நக வாங்குற
இப்ப இருக் ப்பே ரேட்டுக்கு ஒன்னு ஆ பக்க நக கட பக்கத்லே
ஆமாங்க நாங்லோ எ சேரி நாங்கலோ பாப்பா ஏதாவது கம்மல் அந்த மாரி ஏதாவது வாங்கலானு நெனச்சோ பாத்தா ரேட் வேற ஊரப்பட்ட ரேட்டா இருக் கா அதனால வேண்டான் சொல்ட்டு அப்டின் நிறு திட்டோ செரி கம்மியானதுக்கு அப்றோ வாங் லைவ் ஏதாவது எடுத்து வச்சுக்கலாம் அப்டின் சொல்லித்தாங்க நாங்க பே பேக்ங்லேயே அப்டியே வச்சுருக்கோ
இந்த ஒரு வருஷம் முடியனு போலங்க
ஆமாங்க கம் உம் ஆமா இனி ரேட்டு கம்மியானா பரவாயில்லிங்க ரேட்டு் ஏத்தாம இருந்தா செரி
ஆமா ரேட் எங்க கம்மிய ஆகுது ஏறாம இருந்தா போதோ
நாளைக்கு நாள் ஒ ஒவ்வொரு ஒவ்வொரு நாளு தங்க ரேட்ட பாத்தோன மூணாயிர ஏத்திருகாங்க நாலாயிரரூபா அப்டின் சொல்ட்டுதா நியூஸே வருது
ஆமா அது பாருங்க நானூறு ரூபா கொறயுது அ ஏறும்போது ப்பறம் ஜாஸ்தி ஜாஸ் ஏறுது இறங்கும் போது நானூறு ரூபா ஒரு பவுனுக்கு உம்
நாலாயர்ரூவா ஜாஸ்தி பண்றாங்க
அய்யோ கடவுளே ஒரு கிராம் கூட வாங்க முடி அ நெலம
அதுதாங்க ஒரு கிராம் பதினஞ்சாயர்ரூவா வருது முன்னெல்லாம் ஒரு கிராம் மூணாயிரம் ரூவா ரெண்டாயிர்ரூவா நாலாயர்ரூவா
ஆமா அப்பல்லா இருக்கும்போதெல்லா அசால்ட்டா விட்டுட்டோங்க இப்ப நெனைச்சா நம்மள நெனைச்சா நம்மளுக்கே டென்ஷன் ஆகுது
அப் இப்ப அப்பவே வாங்கி வச்சிருக்கலா அப்டின்னு தோணுதுங்க அப்பவே நம்ம என் என்ன பண்ணிருந்திருக்கணு ஒரு ரெண்டாயர்ரூவா மூணாயர்ரூவா வரும்போதல்லா ஒரு காயின வாங்கி வச்சு இருந்தோன்னு வச்சுக் நம்ம இப்ப நம்ம அவ்ளோ நல் நல்லா இருந்திருக்கு ஏன்னா அது எவ்ளோ ச அது அது எப்டி நம்ம வாங்குறோமோ அதே அமௌண்ட் நமக்கு ரிட்டன் குடுத் த்துருவாங்க இப்ப ஒரு கம்மல் கொண்டு போய் வச்சாலு அது செய்கூலி சேதாரம் அதெல்லா புடிச்சுட்டுதா தருவாங்க இதே நம்ம காயின கொண்டு போய் வச்சோன்னு வச்சுக்கோங்க நமக்கு அப்டியே அமௌண்ட குடுக்
குடுத்துருந்தாங்க ஆமா ஆமா அப்ப அத எல்லாத்தையு வேஸ்ட் பண்ணிட்டோ
இப்ப நம்ம யோசிச்சு க்கிறோ அதெல்லாமே என்னடா நக வெல இப்டி போயிட்டு இருக்கு ஏதாவது முன்னாடி எடுத்து வச்சிருக்கலா அப்டின்னு சொல்லிட்டு
என்ன பண்றது போங்க நம்மளுக்கு கண் கெட்ட பிறகு சூ சூரிய நமஸ்காரோ அப்டிங்கிறாங்களே அந்த மாதிரி
இப்ப நீங்க கல்யாணத்துக்கு என்ன பண்ண போறீங்க அவுங்க
அவுங்களுக்கு காசு அதாங்க குடுக்கணு நம்ம என்ன பண்றது நக வெல இப்டி இருக்கு
ஆமா ஆமா ஏன்னா இப்ப நீங்க காசு குடுத்தாலு அவங்க இப்போ ஒரு ஒரு கிராம் போட்ருந்தாங்கன்னு வெச் மாங்க ஒரு கிராம் அப்ப வந் து ஒரு அஞ்சாயர்ரூவா ஆறாயர்ரூவா ம்மா இப்ப அது பதினஞ்சாயர்ரூவா அதிகோ பதினஞ்சாயர்ரூவா முய் வைக்கணுமே
அதுதா என்ன பண்றதுன்னு தெரியல வீட்ல என்ன சொல்றாங்கன்னா அவங்க குடுத்த ரிங்கே குடுத்துருங்க அப்டின்றாங்க
அத எப்டி நீங்க யூஸ் பண்ணாமே வச்சிருப்பீங்க அது
அது யூஸ் பண்லங்க ஆஹ் அது இருக்கு ஆனா அது அப்பிடி குடுக்குறது ஒரு மாதிரி இருக்குங்க
ஆமாங்க அது என்னமோ உண்ம ர்றாங்க அப்ப நம்ம குடுத்தது நம்ம இது
ஆஹ் அந்த மாதிரி நம்ம குடுத்தது நம்மளுக்கேதா திரு த்து குடுக்குற மாதிரி எடுத் து என்ன பண்றதுன் தெரியல இப்ப நக கடை பக்கமு போ முடியாது
ஆமாங்க
குடுத்து நம்ம கைல இருந்து கொஞ்ச காசு குடுத்து வேற மாத்தணுமா என்ன பண்றதுன்னே
இது ஏ இப்போ நீங்க போட்ட நகை அவங்க போட்ட நகைய நீங்க குடுத்து அது அதுல எக்ஸ்ட்ரா நீங்க நாலாயர்ரூவா மூணாயர்ரூவா குடுக்க வேண்டியதா வரு
கண்டிப்பா
உம்
என்னதான் பண்றது அஹ இதுக்கு மேல யாரையும் ஒன்னும் செய்ய வேண்டாம்ன்னு சொல்லிடணும் அப்ப நம்மளும் சொல்லாம் அப்ப அப்ப நம்மளும் செய்ய வேண்டாம்
ஆமாங்க எதோ கிப்ட்டா முய மொய் வந்து ஒரு ரெண்டாயிரரூபா வச்சுருக்கோங்க போதும் நகை எல்லாம் தயச செய்தயு நீங்க வ ங்க சொல்லிருணும் ஏனா இப்ப சில கல்யாண நகை வைக்கிறாங்க ஏன்னா இப்ப நகை ரேட்டு ஜாஸ்தியாக இப்ப நம்ம ந ஒரு கிராம் வச்சோம்னா அவங்களும் ஒரு கிராம் வைப்பாங்க அந்த கணக்குப்படி அவங்களுக்கு ஜாஸ்தி ஆயினும்
ஆமா
அந்த ஏம் பண்ணிதான் எல்லாரும் எருே இப்ப நல்ல வைக்க ஆரம்பிச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தர்வங்களுக்கே ஒரு பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிடுச்சு அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ரெண்டு ரெண்டு கிராம்னு நினைக்கிறேன் ரெண்டு கிராம் நெறைய ஒரு காயின் கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டாங்க
சரிங்க
ஒரு ஆறு மாசம் கழிச்சி அவங்க வீடல பங்க்ஷன் வருதுன்னு வச்சு ங்க இப்ப ரெண்டு கிராம இப்ப இப்ப ஒரு கிராம் பதினஞ்சாயிரம் ரூபா
ரெண்டு கிராம சேதாரம் செய்கூலியெல்லாம் நினைங்க
பத்தஞ்சன் வெ க்கங்க இனி அடுத்து இந்த டைம் அவங்க ஒரு ஆறு மாதம் கழிச்சு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அவங்களுக்கு எவ்வளோ ஆகும் ஒரு லட்சரூபா வந்துடும்
ஆமா
வாங்க அதாங்க எல்லாரும் பிளான் பண்ணிதாங்க பண்றாங்க
கண்டிப்பா அதுக்கு அவங்க செஞ்சு நம்ம செய்யறதுக்கு நம்ம செய் அவங்க செய் அவங்களளை செய்ய வேண்டானே சொல்லிடலாமே
ஆஹ் அது அது முற இல்லைங்க அதை எப்படி நம்ம அவங்ககிட்ட சொல்ல முடியும்
உஹம்
உம்
பாக்குறேங்க என்ன பண்றாரு அவரு என்ன
ஆஹ் நீங்க யோசிச்சீங்க பாத்துக்கோங்க வீட்டுல கேட்டுட்டு அப்புறம் சொல்லுங்க ஆஹ் சரி வாங்க வாங்க ஆஹ்